ம்
ஹலோ
ஆ வணக்கம்
ஆ வணக்கம் ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டீங்களா
சாப்டாச் சாப்ல
இனிமேதானுங்ளா
ஆ இனிமே தா பசிக்கல
ஏ இவளோ நேர கழிச்சு சாப்பறீங்க
பசிக்கல என்னான் தெர்ல
சேரிங்க சேரிங்க என்ன இன்னக்கி ச சமச்சீங்க என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல
யாரா இது நானா எதுமே சாப்ல இன்னா இருக்குதுனு தெரிலங் நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்து இன்னக்கிப் புளிச்ச கீர அப்றோ உருளக்கெழங்கு
ட்டீங்களா ம் ஏதாது நீ கா ஆ காலேஜ் முடிச்சுட்டு வீட்ல இருக்கே படிச்சு
ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ட்டீங்ளா
ஆமா
சேரிங்க சேரிங்க என்ன குரூப் எடுத்துருந்தீங்க
பிசிஎ
புரில
பிசிஎ
பிசிஏ ஓ சேரிங்க சேரிங்க எப்டி கிராஜுவேஷன் எப்டி லேட்டா வப்பாங்களா இல்ல சீக்ரோ வச்சுருவாங்களா ஒங்களுக்
ஆமா டூ இயர்ஸ் மேலதா
டூ இயர்ஸ் ஆகு ஆமா ஏனா நெறைய எடத்துலப் பாக்குறே கிராஜுவேஷனே லேட்டா தா வக்கிறாங்க பட் சர்டிஃபிகேட் சீக்ரோ குடுத்துருவாங்க
சர்டிஃபிகேட் ஆமா சர்டிஃபிகேட் வந்து இப்ப குடுப்பாங்க இப்போ ரிசல்ட் வந்த உடனே குடுப்பாங்க
ஓ சேரிங்க சேரிங்க ரிசல்ட்டுக்கு எவ்ளோ நாள் ஆகு உங்களுக்கு
இந்த மந்து லாஸ்ட்டு அப்டி இல்னா வந்து அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஃப்ஸ்ட் வீக்ல வரு
ஓ சேரிங்க
ம் நீங்க என்ன ப பண்ணீங்க காலேஜ் போனீங்களா
இல்ல இல்ல நா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தா ஆ எனக் பாப்பா இருக்காங்க பாப்பா ஸ்கூல் அனுப்ச்சு வுட்டு வீட்ல தா இருப்போ
ஆ ஓகே
ம் இல்லல்ல போகல ஆ போட்ருக்கே இந்தவ இந்த இயர் தா ஃபஸ்ட்டு இது போட்ருக்கே
கரஸ்ல போடீங்ளா
இல்லல்ல ரெகுலர் போட்ருக்கே நானு
ரெகுலர் போட்டீங்ளா எப்டி
ஆமா ஆ நா படிச்சிருவே எனக்கு ரெகுலர் தா ஆக்சுவலா செட் ஆகு ஏனா இது கரஸ்லா செட் ஆகாது படிக்க முடியாது சரியா அவுங்க சொல்லியுங் குடுக்க மாட்டாங்க
இன்னா போட்ருக்கீங்க
பி காம் போட்ருக்கோ
ஓகே ஓகே என்ன திடீர்னிந் இந்த இப்போ படிக்க போறீங்கன் சொல்றீங்க
இல்ல நா ஒரு ட்ரை பண்ணிட்டு தா இருந்தே நானு எனக்கு இப்பதா கெடச்சிச்சி ஆக்சுலா
ஓஹோ
விடாம ட்ரை பண்ணிட்டுதா இருந்தே ஆமா நா ஒரு த்ரீ இயர்ஸாவே ட்ரை பண்ணிட்ருக் கே கரசுல எடுத்தே கரசுல பாத்தீங்கன்னா பணம் கட்னே ஆனா இது பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஒன்னுமே கிளாஸே ஒன்னு இது பண்ணவே இல்ல
ஓகே
அந்த மாரி அப்பவு அது அப்டி கேப் ஆயிர்சுங்ளா ஒன் இயரு அது அப்ற அப்டியே விட்டாச்சு எப்ட்னா வாங்கிட்டே எட்டாயிர்த்தைநூறு வாங்கிட்டே பதினோறாயிர கட்ணே ஃபஸ்ட் செம்ஸ்ட்ருக்கு எட்டாயிர்த்தைநூறு வாங்கிட்ட அதுவே நமக்கு நஷ்டந்தானே அதுகப்ற நா அதயோ விட்டுட்டே ஒரு மாரி இதாயிருச்சு அப்றமேட்டு அடுத்த இயர் தூ ரெகுலர் டரை பண்ணே அப்ப வந்துட்டு போட முடியாது அப்டின் டாங்க ஏனா ஏஜ் டிஃப்ரண்ட் வரு இல்லைங்ளா
ஓ ஏஜ் டிஃப்ரண்ட் ஏஜ் மேட்ரில்லயே
அ அப்ப வந்துட்டு அந்த மாரி இருந்துச்சி இப்ப வந்துட்டு அது ம இந்த இயர் வந்துட் டு அந்த மாரி கெடயாது இப்ப ஆக்ட் மாத்திர்காங்க
ம் ம்
உம் அ இப்ப எந்த ஏஜ்கா வேணா படிக்லா அப்டிங்கிற மாரி சொல்லிருக்காங்க அதனால செரின்டு இப்ப ரெகுலர் போட்லா அப்ப கரெக்டா இருக் கு அப்டின்னு போட்டுட்டே நம்ம இங்க பக்கந்தா
என்ன யுனிவர்சிட்டி
பாரதிதாசன் யுனிவர்சிட்டி
ஓ சேர்ப்ப சேர்
ம் ம்
பி காம் போட்ருக்கீங்களா போட்டீங்களா இல்ல இதுக்கப்றந்தா போடப்போறீங்களா
இல்ல போட்டுட்டே நானு ம் இது காலேஜூ ஓபன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கே இல்ல இல்ல இன்னு பண்ணல ஒரு பிஃப்டீன் ஆயிரு சொன்னாங்க
ஓ இங்க யூ ஜ ல்லா வந்து சீக்கமா தொந்துவாங்க பி ஜி தா கொஞ்ச லேட் ஆகு
ஆம்மா இல்ல யூ ஜி தா லேட் ஆகு
இல்லல்ல யூ ஜி வந்து இப்போ யூ ஜி பொத்த வரைக்கு இவங்க வந்து இந்த டுவெல்த் முடிச்சவ தான் ஜாயின் பண்ணுவாங்க யூ ஜி இப்போ டுவெல்த் வந்து எக்ஸாம் வந்து ஒரு ம் மேல முடிஞ்சிருமா மே
ஆமா சீக்ரோ கம்ப்ளீட் இந்த ம இந்த திருப்பு அது சீக்ரோ கம்ப்ளீட் ஆயிருச்சு
ஆ மேல ரிசல்ட் வந்துருமா மேல ரிசெட் வந்துரு கேங்களா மேல ரிசல்ட் வந்தொடனே ஒரு ஜூன் ஜூலைல வந்து காலேஜ் ஓப்பன் பண்றுவா இங்க வந்து இப்போ ஒன்னா தேதிதாவுத் ஜூலை ஒன்னாந் தேதிதா வந்து ஓப்பன் பண்ணாங்க
இதெப்டினா இந்த காலேஜ்ல பாரதிதாசன் இதுவா அதனால அங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாரி இவங்க பண்ணுவாங்க
ஓ அப்டினா ஓகே ஓகே
ஆமா அ இது டேரக் டா யூனிவர்சிட்டியில இருந்தே ஏ இது பண்ணி படிக்க வைக்றாங்க அந்த மாரி இருக்கவு அவங்க என்ன இது பண்றாங்களோ டேட் குடுக்குறாங்களோ அந்த டைம்ல ஓபன் பண்ணுவாங்க
ஓகே இந்த மந்த்து ஃபிப்டீனா
ஆ ஃபிப்டீன்தா அப்ப ஓபன் பண்ணிருவாங்க
ஓகே அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா
இல்ல எனக்குவ் எப்டி சொல்றது ரொம்ப அப்டியே பெரியவங்க மாரி இருந்தாதா பிரச்சன நம்மளா என்னா அப்போ கரெக்டா தானே இருக்கோ ஏஜ் ஒரு என்னாஃபு எனக்கு டவெண்ட்டி ஃபோர் ஏஜுதா இருக்கு நாலா அதெல்லா பிரச்சன கெடையாது மேனேஜ் பண்ணிருவே
இ ஓகே இல்ல எல்லாரு அங்க வந்த் து இப்போதா வந்து அ காலேஜ் படிக்க வருவாங்க நீங்க வந்து காலேஜி முடிச்சிட்ட மாரி இருப்பீங்ளா அதனால கேக்குறே
ஹா அதெல்லா ஒண்ணு இல் என்னா இப்ப நெறைய பேர் நா பாத்துருக் கே எல்லா அ என்னோட் ட ஏஜுல இருக்க பிள்ளைங்ள விட சின்ன பிள்ளைங்ளா பாத்தீங்னா என்னையவுடப பெரியவங்க மாரி இருக்காங்க அதனால பிரச்சன கெடையாது
அது எப்டி கோயேடா இல்ல கொ உமன்ஸ் காலேஜா
கோயேட் தா
ஓ ஓகே ஓகே ம் இப்போ நீங்க ஏ காலேஜு படிக்கலனு கொஞ்சோ சொல்ல முடியுமா ரீசன் எதாச்சு இருக்கா
ரீசன் அப்டின்லா இல்ல மே இயர்லி மேரேஜ் பண்ணியவ ஆமா இயர்லி மேரேஜ் பண்ணி வச்ட்டாங்க எனக்கு படிக்கணு அப்பைலருந்து ஆச அதனால சரி ட்ரை பண்ணிட்டே இருந்தே
உம்
ஆ அப்ப வந்துட்டு என்னால பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சு செரி இப்ப பண்லா இப்ப எனக்கு ஆஹாய இது பத்தொம்போது
ஓ அவளோ சீக்கமாவேவா
ஆமாமா
ஓகே ஓகே ஃபேமிலி இஷ்யூவா
ஆ ஃபேமிலி இஷ்யூ நால
ஓகே லவ் மேரேஜா அரேஞ் மேரேஜா
ஃபேமிலி இஷ்யூங்கிறே எப்டிங்க லவ் மேரேஜ் ஆகு
ஓகே ஓகே
படிக்கணுற்ற இருக்கு போதே தெரிலைங்ளா யாராச்சு இப்ப லவ் பண் லவ் பண்ட்டு போறாங்களா படிக்கறாங்களா நீங்களே சொல்லுங்க
ஆ கரட்டுதா
ம் எல்லா அதுதது ஃபேமிலி பாத்துட்டு இந்த மாரி ஓட்டிர்லா அப்டின்ட்ருக்காங்க
ம் பாப்பா என்ன படிக்கறாங்க
அவுங்க வந்து யூ கே ஜி
யூ கே ஜி ஓகே டூ இயர்ஸ் ஆகுதா ஸ்கூல் ஜாயின் பண்ணி
ஆமா டூ இயர்ஸ் ஆகுது அவுங்க இதெல்லா போல ப்ரீ கே ஜிலா அனுச்சு அனுப்பல வீட்டலமே படிச்சுட்டாங்க
ம்
இப்போ டூ இயர்ஸா போயிட்ருக்காங்க அதலா பரவால்ல கொஞ்சோ அமைதியான பொண்ணு தா அதனால பிரச்சன கெடையாது மேனேஜ் பண்ணிருவ நானு ஈஸியா ஆமா
ம் ம் ம் இப்ப நீங்க காலேஜ் உங்களுக்கு டைம் தெரிமா
டைமிங் மார்னிங் வந்துட்டு நைன் டூ ஆ அப் ஆப்டர்நூன் வந்துட்டு டூ ஓ கிளாக்
டூ ஓகே ஓகே
ம் அவுங்களுக்கு த்ரீ ஓ கிளாக் தா விடுவாங்க ஆமா ஃபுட் எடுத்துட்டு போயிருவே
ஓகே ஓகே ஏன்னா சில காலேஜ்ல வந்து லன்ச் பிரேக்லா இருக்காது டைரக்ட்டா வந்து ஒரு மணிக்கு விட்ருவாங்க
அப்படிங்களா இல்ல இங்க எப்டின்னு எனக்கு தெரீல அனா
அது ஆ மோஸ்ட்டாப் காலேஜ் வந்து ஒரு மணிக்கு விட்ருவாங்க ஆட்ஸ் காலேஜ் எல்லாமே ஒரு மணி உட்ருவாங்க இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு நாலு மணியாவூ அந்த மாரி டைம் மூன்ற
ஓ எப்படி பசித்தாங்குவாங்க படிக்கறவங்க இல்லிங்ளா
இல்ல இப்போ ஆ இன்ஜினியரிங் அந்த காலேஜ் அவங்க வந்து லேட்டாவரனால வந்து அவங்களுக்கு லன்ச் பிரேக் இருக் கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சில காலேஜ்ல வந்து இருக்காது லன்ச் ஃபிரேக்லா ஒரு மணிக்கு உற காலேஜ்ல இருக்காது ஒரு ரெண்டு மணிக்கு ரென்ர மணிக்கு மூணு மணிக்கு அந்த மாரி
ம் பீ சி தானே இதுலா செமஸ்டர்ல்லா உங்களுக்கு எப்டி இருந்துச்சு
எனக்கு ஈசிதா படிச்சா ஈசி அப்டின்னு சொல்ல முடியாது எனக்கு ஈசி தா ஆ படிக்காமே கூ ட எழுதிருவ பிரச்சன இல்ல அனா மேஸ்க்ஸ் எனக்கு வராது அது வந்துச்சு அது நாலுதா கொஞ்ச அரியர் ரெண்டு செமஸ்டர்ல மேக்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட் செம் செகண்ட் செம்ல அரியரு வந்துச்சி
சேரிங்க பைனல் இயர்ல எதா இருக் குங்ளா ஃபுல்லா
பைனல் இயர்ல வந்து எனக்கு வந்து என் என்னோட சப்ஜெக்ட் ப்ராஜெக்டா
ஆ
ஆ ப்ராஜெக்ட் வந்துச்சே எனக்கு
ஓ ஓகே ஓகே
ம் யாரோ காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்காங்க போல
சரி புரியல
யாரோ காலிங்பெல்ல அடிச்சுட்டே இருக்காங்க போலியே அப்டின்னு கேட்டே
இல்ல இல்ல அது பிரச்ச்ன இல்ல ஒரு டென் கரெக்டா டென் மினிட்ஸ் ஆம் போது நா டிஸ்கனெக்ட் பண்ணிடுவே
ஆ ஓகே ஓகே இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கு நினைக்கிறீங்ளா இப்ப புதுசா இப்போ ஒரு நாலு வருஷோ கழிச்சு படிக்கிற மாரி புதுசா கஷ்டமாருக்குமே என்ன பண்ணுவீங்க
ஆ நா என்ன பொறுத்த அளவு நா மேனேஜ் பண்ணிடுவே நா வந்து கெரியர் கேப் பண்ணாதா எனக்கு பிரச்ன நா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டுருக்கவு அந்த ஒரு இதுருக்கு
ஓ கே ஓ கே கொஞ்சோ கஷ்டமாருக்கு ஆனா
இருக்லாங்க
ஆ நீங்க பேசுங் டைம் இதுகுள்ளே முஞ்சுடுமா இதுகுல்லே பே
ஆ அது ஒண்ணும் பிரச்சன இல்ல திரும்ப கால் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஃப்டர்
எ ஓ கே